ம் கேக்குதாமா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
ம் என்ன பண்றீங்க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
அப்டியா அது அ விடுமுறையில வந்து ஜாலியா இருக்கீங்ளா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
ம் வெயில்லா எப்டி இருக்கு உங்க ஊர்ல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
அப்படியா இனிக்கு கூட மழை பெய்யல
ம் ம்
ஆ இங்கேயு செம வெயிலாதா இருந்துச்சி ஆனா இன்னைக்கு கொஞ்சோண்டு மழ பெயஞ்சச்சு ஒரு அர மண்நேர
இங்க அது கூட இல்லயே
ஆ ஆனா அது பேஞ்சது வராமே இருந்தக்கலா அந்த அர மணி நேர மழ பேஞ்சுட்டு ஃபுல்லா இப்ப சூடாகி வேக்காடா இருக்கே ம் சரி என்ன ஏன சாப்ட்டீங்களா ஆ என்ன சாப்ட்டீங்க
நான்னா எனக்கு புடிச்ச பிரியாணி சாப்ட்டே
அப்டியா உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப புடிக்குமா ஆ எஸ் எனக்கு ரொம்ப புடிக்குமே பாத்தீங்களா என்ன விட்டே சாப்ட்டுருக்கீங்க எனக்கு இல்லையா
நீங்க இங்க வந்தா சாப்பலா
அப்படியா அச்சோ சரி இருங்க இதுக்காக ந ஒரு நாள் வேற அப்ப பிரியாணி செஞ்சு தர சொல்றீங்களா அம்மாவ உம் செஞ்சு தருவாங்களா அம்மா எனக்கு கேட்டனா இல்னா திட்டுவாங்களா
இல்ல செஞ்சு தருவாங்க
அப்டியா சரி சரி எங்க அம்மா கூட நல்லா செய்வாங்க பிரியாணி நம்ம பிரியாணனா வெளிய ல்லா வாங்கிய சாட மாட்டோ அம்மாவே வந்து நல்லா செஞ்சு தருவாங்க ஞாத்திகலம ஆச்சுன்னா பிரியாணிதா வேணும்னு அடம் புடிப்போ கறி கொழம்பு அந்த மாரிலா வைக்கவே விடவே மாட்டே நானு பிரியாணி தா வேணு பிரியாணி தா வேணும்னு கேட்டுட்டே இருப்பே
இங்கே அதே மாரிதா
ஆ பிரியாணி கூட என்ன செய்வாங்க
பிரியாணி கூட கறி தொக்கு அந்த மாரி செய்வாங்க
அப்படியா இதுதா அ வெங்காய வெங்காய பச்சடி
ஆ தயிர் பச்சிடி கத்திரிக்கா பச்சிடி
ஆ அதெல்லா கூட செய்வாங்களா
ஆ
ஆ நா வந்து பிரியாணி தனியாவே சாப்டவே மாட்டே நெறைய பேர் தனியா சாப்டுவாங்களே தனியா சாப்டவே பிடிக்காது இந்த தயிர் பச்சடியு அதுக்கப்புறோ க கத்திரிக்கா பச்சடியோ இருந்து வச்சு சாப்ட்டா இன்னு சூப்பரா இருக்குல்ல நீங்க எப்டி நீங்க தனியாவே சாப்பிட்டுருவீங்களா பிரியாணி
ம் ம்
நீங்களா எல்லா அந்த பச்சடில்லா வச்சுதா சாப்டுவீங்களா
ம்
ஆ ஸ்
அப்பதா செம்மையா இருக்கு கு
ஆமா அப்பதா நல்லா இரு
அப்பதான் சாப்ட்ட மாரியே இருக்கும்
ஆமா வெறும் பிரியாணி வச்சுட்டாங்கன்னா நான் கோச்சி சாப்படவேன ன் எனக்கு வேணா சொல்லி வச்சு வச்சிருவே அதுக்காகவே தயிர் பச்சடியாவது இருக்கணும் சரி கத்திரிக்காய் தொக் செய்ய முலனா கூட தயிர் பச்சிடாவது வச்சா நான் சாப்பிடுவனே சரி வேற என்ன புடிக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுல
எனக்கா தயிர் சாப்பாடு புடிக்கும்
ஆ தயிர் சாதம்னா வெறும் தயிர் தாள்ச்சி மாதிரி சாப்பிடுவீங்களா இல்ல எப்படி
இல்ல வெறும் தயிறுல உருளக்கிழங் சிப்ஸ் வச்சு சாப் பிடுவோம்
ஆ எனக்கும் புடிக்கும் பரவாயில்லயே உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியே நிறைய புடிக்குது ஆனா இப்போ வந்து அந்த தயிர் சாதம் இருக்குல்ல நான் வந்து வீட்லல்லா வெறும் தயர் சாதம் அப்புறம் உருளக்கிழுங்க சிப்சு இல்லைன்னா உருளக்கிழங்க பொரியல் வச்சு சாப்பிடுவேன்
இன்ன ஒரே மாரி இருக்கு
ஆமால உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியும் நிறைய புடிச்சிருக்கே அப்படி இல்லன்னா ஆமா இந்த மாதுளப்பழம் எல்லாம் இருக்குல்ல மாதுளப்பழம் திராட்சாப்பழம் இருக்குல்ல அந்த அதுவும் வந்து போட்டு கலந்து சாப்ட்டா இன்னும் நல்லா இருக்கும் அது
கும்
ஆமா பொரிய எல்லாம் வைக்காம பொரியலன செய்யறேன்னா மாதுள பழமும் இந்த பச்சைக்கள திராட்சைப்பழமும் இருக்கும்ல்ல அதுவும் அது உள்ள போட்டு கலந்து சாப்ட்டா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வேற என்ன உங்களுக்கு புடிக்கும்
எனக்கா சாம்பார் சாதம் புடிக்கும்
ம்
உங்களுக்கு
சாம்பார் சாதம் ரொம்ப புடிக்கும் சாம்பார் சாதமோ அதுக்கப்புறம் வத்தல் வீட்டுல செய்வாங்கல அத பொரிச்சி கூட வச்சு சாப் ட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு சாம்பார் சாதம் எப்படி சாம்பார் தனியா சாதம் தனியா வச்சு சாப்பிட புடிக்குமா இல்ல கலந்த சாம்பார் சாதம் செய்வாங்கல்ல
இல்ல கலந்து குக்கர்ல செய்வாங்களையா செம்மையா இருக்கும்
ஆ ஆமா அந்த காய்ல்லாம் போட்டு பீன்ஸ்ு கேரட்டு முரங்காய் உருளைக்கிழங்கு அதெல்லாம் அப்புறம் அந்த பச்சா பட்டாணி சொல்லுவாங்களா அதல்லாம் போட்டு நல்லா செஞ்சு அப்படியே வத்தல் வ வறுத்து அப்படி கொடுத்தாங்கன்னா செமயா அமிர்தமாட்ட இருக்கும்
அதுக்கப்புறம் மேலே நெய் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும்
ட்டு மேல நெய்யா அந்த நெய் உருகி அப்படி அப்படியே சாப்பிட்டேனா நல்ல டேஸ்ட்டா இரு பாருங்களேன் உனக்கும் எனக்கும் எல்லாமே ஒரே மாரியும் புடிச்சிருக்குல ம் அ அப்புறம் வேற என்ன சாப்பிடுவீங்க
அதுக்கப்புறம் பிரிஞ்சி பிடிக்கும்
ம் எனக்கும் பிரிஞ்சு சாதம் பிடிக்கும் அதுக்கும் தயிர் பச்சடி இருந்தா நல்லா சாப்பிடுவேன் நானும் இப்படின்னு ஞ்சு சாதம் நல்லா செய்வேன் உங்களுக்கு ஒரு நாள் நான் செஞ்சு தரேன் எப்
அ நாங்க கூட்டா சோறுல செய்வோம் பிரிஞ்சிஸ் அ செம்மையா இருக்கும்
அப்படியா அப்படி நீங்க எப்பனோ கூட்டம் சோறு செஞ்சீங்கன்னா சொல்லுங்க நானும் வந்து சாப்பறேன் ப்பிடுறீங்களா
கூப்பிடறேன்
அ
அத எப்ப செய்றதுன்னு சொல்ட்டா
அ சொல்லுங்க
ஃபஸ்ட் எண்ண உட்டிட்டு
ம்
அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சடி கருவேப்பிலை
ம்
உங்ளுக்கு மீன் மேக்கர் வேணுனா அத ஊற வச்சுக்லாம் இல்லனா பீன்ஸ் கேரட் போட்டுக்கலா அ நல்லா வரு
வதங்கிட்டு அ ஆ
தக்காளி போடுவாங்ளா போட மாட்டாங்ளா
அ
தக்காளி போட மாட்டாங்ளா இதுல தக்காளி போடுவாங்ளா ம் அ சேரி சேரி ம்
உப்பு காலம் பிரிஞ்சி மச சா எல்லா
ஆ
அதெல்லா போட்டுட்டு அரிசி ஊற வச்சிந்தா
ஆ
சி வெடிக் அரிசி இப்போ ஒரு க்ளாஸ்னா அதுக்கு தன் அந்த க்ளாஸ் இருக்குல
ஆம்மா
அதுல தண்ணி ஊத்திட்டு அளவா
உம்
ப்றோ அரிசி போட்டு
உம்
டு போட்டு மூடிட்டா அல்தா ரெடி
ஏ பரவால்லியே நானு ஒர் தடவ செஞ்சு பாக்குற இதே மாரி எப்டி இருக்குன் நா அப்போ உங்ளுக் ஃபோன் பண்ணி சொல்ற எப்டி இருக்கு நா செஞ்சு பாத்து சாப் ட்டு எங்க அப்பா அம்மாக்கு குடுக்கிற குத்துட்டு இந்த மாரி இவுங்க சொன்னாங்க எ ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்டி சொல்லி எப்டி இருக்கு சொல்லுங்க கேட்டு நா உங்ளுக் சொல்ற
உம்
உம் செரி வேற என்ன புடிக்கு சப்பாத் தி அந்த மாரிலா புடிக்குங்ளா
சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா
அ எனக்கு அது ரொம்ப புடிக்குமே இல்லன்னா அந்த நானு சொல்வாங்கல அதுக் கூடோ பன்னீர் பட்ரு மசாலா நல்லாருக் க்கோ தா இப்ப நான் வந்து அ அதிக்மா சாப்ட கூடாது திட்டுவாங்க ல அத்னால வீட்ல வந்து அம்மா சப்பாத்தி பண்ணிட்டு அப்பா வந்து பன்னீர் பட்ரு மசாலா வாய்ன்ட்டு வர சொல்லிடுவாங்க அப்ப வாய்ன்ட்டு வ அது வந்து சாப்ட்டா நல்லா இர்க்கோ
சம்மையா இருக்குல்ல
வேற என்ன உங்குளுக் புடிக்கு எனக்காது நீங்க சொன்ன எல்லாமே எனக்கும் புடிக்கு தா எனக்கு அது எல்லாமே ரொம்ப புடிக்கு அதே மாரி இந்த உருளைக்கழங்கு போட் ட்டு காரக்கொழம்பு வச்சாங்கன்னா ரொம்ப புடிக்கு
கூட முட்டயு சேத்து ஊர வைப்பாங்கல்ல
ஆமா அதுவு நல்லா இருக்கு ம் ஆமாமா
அதுவு செம்மையாருக்கு அதுக்கப்றோ இந்த சாப்பாடு பிடிக்கு கீ ரைஸ்
ஆமா எனக்கும் புடிக்கு கீ ரைஸ் நெய் சோரு சொல்லுவாங்கல அது கூட வந்து அந்த அது என்ன கிரேவி மாதிரி வெச்
மஷ்ரூம் கிரேவி சிக்கன் கிரே வி அந்த மாதிரி செஞ்சு சாப்டா செம்மையா இருக்கு
ஆமா அதுவு நல்லாதா இருக்கு பரவால்ல சாப் ப்பாடு விஷ்யத்துல நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாரி ரி இருக்கல எல்லாமே இது கேட்கவே ரொம்ப ஆச் சரியமா இருக்கு க்குல
ஆமா
ம் சேரி சேரி அப்பனா வந்
ட்டில்லேனா புடிக்கும்
சிலியாட்டியா என்க்கே எல்லாரோடையு சேந்து கும்பலா வெளையாடுறதுதா ரொம்ப அதுவு ஊஞ்சல் ஊஞ்சல் விளையாட அதா எனக்கு ரொம்ப புடிக்கும் அஜ
ம் ம் சாப்பாடே இல்னாக் கூட இருபத்தி நாலு மணி நேரமு ஊஞ் ஞ்சலே ஸ்பெண்ட் பண்ணிடுவ டைமு
ஆமா எனக்கும் அப்பிடி இருந்தா ரொம்ப புடிக்கும் ஊஞ்சல் ஆடினே இருந்தா ஆனா நா வந் இப்பதா வந்து பெரிய பசங்களா வந்து உடவே மாட்டி க்கிறாங்க ஊஞ்சல் ஆடவே எறங்குங்க எறங்குங்க சின்ன பசங்களா வேணா சொல்லிர்றாங்க செரி செரி இதோ தம்பி வந்துருக்கா கா வீட்டுக்கு அவ கிட்ட பேசிட்டு உ உங்கள கூப்புட்டுங்களா சேரிம்மா